கட்டாச்சு தோழர் பேச புடிக்லயா எங்கிட்ட
அப்டியெல்லா இல்லத் தோழர் கட்டாய்ர்ச்சு தோழர் அதுனால்
சொல்லுங்க நா நா போயிர்றேன் தோழர்
எங்கப்
எங்கும் போ முடியாது து எங்க அம்மா கிட்ட தா போனு எனக்கு எ உசுரு எங்க அம்மாதா எனக்கு எல்லாமே எங்க அம்மாதா
டிங்ளா தோழர் அப்பற வேற என்ன தோழர் உங்களுக்கு பிடிக்கு
வேற என்ன அப்டிங்கன்னா எங்க அம்மாது சேர் காரக் குழம்பு பிடிக்கும் தோழர்
பி நல்லா வெப்பாங்களா தோழரு
செம்மையா வெப்பாங்க வெச்சுருக்கே அதுவு ஏ எங்க அம்மாது சாப்ட்டு பாருங்ளே புடிக்கு உங்களுக்கு
அவ்ங்கவ்ங்க அம்மா செய்றதுதா தோழர் புடிக்கு
நீங்ளே இருந்தா போதும் தோழர் எங்க அம்மா இருந்தா தோணு எங்க அம்மா இருந்தா போதும் மத்தவ்ங்களா யா ரு வேணா எனக்கு அப்டி தோணுது இப்போ ஏ வேணு எனக்கு யாரு வேணா தோழர் எங்க அம்மா இருந்தாலு போது
சேரி சேரி தோழர்
தா போதும் தோழர் ம் யாரு வேணா
அப்றோ உங்க உங்க ஃபேம் உங்க ஃபேம்லில எத்தின் பேர் தோழர்
ஒரு நாலு பேருக்குறோ அஞ்சாவ்து லா எங்க பெரிம்மா அவ்ங்க எங்க அம்மாக்கு அக்கா
அக்கா அவ்ங்களா உங்க பெரிம்மா ஆ ஆ உங்க கூட தா இருக்காங்ளா ஒங்க பெரிம்மா
ம் ஆமா கூட இருக்காங்க ஒரு
ஓ எங்க அம்மாக்கூட அவங்களுக்கு பாத்துக்கறத்துக்கு ஆள் இல்லையா தோழர்
ம் ஆ எங்க அக்கா இருக்கறாங்களே
இல்ல அவுங்க தம்பி அக்க தங்கச்சி இன்னு ரெண்டு மூணு தங்கச்சி அக்காங்கலா இல்லை
அது எது அது உனக்கு எப்டி தோணுது அது இவ்ங்களுக்கு தோணனு கரெக்டா
அது ரொம்ப சோகமான கதைங்ளா சேரிங்க தோழர் சேரிங்க தோழர் சேரி நாங்க உங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல தோழர்
அது பேசுனாலே எங்க எங்க எங்க எங்க அம் எங்க அம்மா எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க நா கஷ்டப்படுவே
சேரி வேணா விடு விடுங்க விடுங்க விடுங்க தோழர் அதெல்லா வேணா விடுங் உங்களுக்கு வேற என்ன புடிக்கும் தோழர்
வேறயா வேற என்ன புடிக்கும்னா
உங்களுக்கு வண்டி ஓட்டுதெல்லா பிடிக்குமா தோழர்
ஆமா தோழர் எங்க அம்மா எனக்கு வண்டியே குடுக்க மாட்றாங்க கேட்டா ஆ இன்சூரன்ஸ் போட்ல இது போலனு கிறாங்க வண்டிக் சும்மாதா இருக்கு ஆ
ஆனா வண்டி ஓட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க சொந்த வண்டியா வச்சிருக்கீங்ளா தோழர்
ஆ வச்சுருக்கிற தோழர் மாச மாச ஒரு நாள் பிளாட்டினட்டு ஐயாயிரத்தி சில்ற டீவ் கட்டிருக்குறாங்க தோழர் அவுங்க
ஆ ஆ இப்ப நீங்க வருமான அவ்ங்க சம்பாரிப்பதுல வந்து டீவு இப்டியே போய்ட்துங்ளா தோழர்
ஆமா தோளோ ஒரு ரெண்டு வருஷ மூணு வருஷந்தா கஷ்ட அது நான்சச்ச நா ஏ நா ஏ எனக்கு புச்சினால தா டிவி எத்துகுன மூணு வருஷ தான கட்டில்லா அப்பிறகு நம்மக்கு தான செல்லோ அந்த வண்டி போனுு மத்த கிங்ஸ்னா அது எவ்வள செலவானாலு டீவு கட்ட நா ரெடியா இருக்க
அப்டிங்களா தோழர் சரிங்க தோழர் ம் ம் வேற என்ன பிடிக்கும் தோழர்
ஆ நீங்க சொல்லுங்க தோழர்
எனக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தோழர் சரிங்களா ரெண்டு பச சங்கள என் மேல அவ்ளோ உயிரா இருப்பானுங்க சரிங்களா ரெண்டு பேருமே உயிர ஆனா எனக்கு எ பெரிய புள்ள தா பிடிக் கும் தோழர் சின்ன புள்ள புடிக்காது அப்படி சின்ன புள் அது எப்ப பார்த்தாலு நய் நய் நய்ன் கும் என் சின்ன பிள்ள பெரிய புள்ள வந்து என் கூடயே இருக்கு என்ன சிரிப்பு காட்டினே இருக்கு எனக்கு அவ வந்தாவே உலகமே எல்லாருமே பெரிய பைய வந்தாவே உலகமே மறந்துறியான்னு கேட்பாங்க தோழர் அது வேணா உண்மை என் என்ன சர்க்குலேஷன் சரி கூட பெறந்தவங்கள சரி உ பைய எங்க ஹஸ்பண்ட் பண்டே என்ன வந்து அப்படிதா சந்தேகப்படுற உ பைய வந்துட்டான்னா எங்க என்ன கண்டுக்க மாட் மற்ற உ பைய கூடயே வொக்காந்து இருக்கற அப்டின்னு எ எங்க எங்க வீட்டுக்காரு சொல்லுவாரு தோழர் ஆனா எனக்கு எ பெரிய பையனா ரொம்ப புடிக்கு அவ இருந்தானா என்ன சிருப் காட் காட்டிகினு நான் சிரிச்சி கிட்டே இருப்ப தோழர் அவன் கூட வந்துட்டு வேல எல்லா செஞ் வேல செய்யணு குடுக்கணு போயிட்டு வேலை செய் செஞ்சிட்டு அவன் பக்கத்துல ஓடியாந்து ஒக்காந்துப்ப தோழர் ஏன்னா அவன் அவ்ளோ நல்லா சிரிப் சிரிப்பு காட்டுவா எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழர்
அவங்க வேல்ல பாத்துக்குவானா
ஆ என்ன ஒரு சூப்பரா பாத்துப்பா எனக்கு ஒரு கஷ்டன்னா அழுந்துருவா சின்ன பையனா அழுந்துருவான் ஆனா சின்ன பைய வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல சாப்ட்டானா ஆ சரி அப்படின்னுட்டு போயிடுவா பெரிய பைய அப்டி இல்ல சாப்ட்டு பேசிகினே சாப்பிடு எதுனா சொல்லு ஆனா சி பெரிய பைய வந்து அடிக் நெறய மொபைல் பாப்பா காட்டூனே பாப்பான் தோழர் இன்னு கொழந்தை ஆட்டமே இருக்கா தோழர் காட்டூனே பாக்கறாங்க தோழர்
வுடு அப்டுதா அப்ப இந்த ஜென்ரேஷன் அப்டிதா இருக்காங்க நா என்ன நம்ம இன்னு ஒண்ணு பண்ண முடியாது
ஒன்னு பண்ண முடியாது தோழர் ஆனா எனக்கு நா பைய கடச்சது ஆ எனக்கு உலகமே இந்த ரெண்டுப் பசங்க இவங்கள வந்து நா கர சேத்துட்டா போதுன் நெனைப்பே தோழர் இவங்கள வந்து லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணிட்டன்னா என்னோட கடம முடிஞ்சிச்சுல்ல தோழர் ம் அவ்ள தா லைஃப் எல்லாத்துக்கு போராடுற தோழர் என் லைஃப் எல்லாத்துக்கு போராடி போராடிதா ஜெயிக்கிற
என்னா சொல்ல வரிங்க
தொழர் சொல்லுங்க தொலர்
என்ன சொல்ல வரீங்க புரிலையே
இப்ப எ எ பசங்க லைஃப நா போராடிதா ஜெயி ஜெயிச்சிக்கு லைஃப செட்டில்மென்ட் பண்ணணுனு சொல்ற தோழர்
எல்லா அம்மா எல்லா அம்மா இப்டி தான யோசிப்பாங்க நீங்க மட்டும் யோசிக்கிறது இல்லல
நாள் இல்லல்ல தோழர் ஹஸ்பண்ட் கூட இருந்து நம்ம ரெண்டு பேரு சேர்ந்து செய்யலா அப்டின்னு சொ
அ உங்களுக்கு உங்களுக்கு அஸ்பண்ட் இருக்கறாங்க மத்தவங்களுக்கு ஹஸ்பண்டே இல்ல அவனுக்கெல்லா எறந்துத்தே இருந்தப்ப என்னாத்த சொல்றது அவங்கிட்ட ஏனோ இருக் இருக்க மாட்டாங்க இந்த இந்த ஒல இந்த ஒலக லகத்துல இருக்க மாட்டாங்க அவங்களோ ப அவங் பசங்க எப்பியல்லா கு மேல கொண்டுவருவாங்
அது அதுவேணா கஷ்டந்தந்தா அது அதே வாழ்க் கதான் தோழர் நான் என்து புரியுதுங்களா அதேதா சேம் வாழ்க்கதா இருந்தும்
அவங்களுக்கு அவங்கள்க்கு அவங்கள உங்கள வுட்டுட் டு ஒரு ஆள் இந்த ஒலகத்தில் இல்ல உங்களுக்கு உ
இவ் இருந்தும் இல்லாத போலே
ஓ
அப்டின்ற ஒரு வாழ்க்கை
நீங்க தானே லைஃப் தேர்ந்து எடுப்பீங்க நீங்க புடிச்ச லைஃப் எடுக்க மாட்டீங்களா உங்க ஃபே ஃபேமிலி உங்க ஃபேமிலி ஒங்க ஃபேமிலி இந்த பையன கத்துட்டு க கட்டிக்கணுனு சொன்னா கட்டிவிப்பீங்ளா ஆ நீங்களெ சொல்லுங்க நீங் கட்னா நீங்க சொன்னதாங்க அவங்க உங்க ஃபேம்லி இதுக்காக கருத்து சொன்னனால நீங்க இந்த நல்ல உள்ள இருக்கீங்க வேற யாராச்சு பசங்கள கல்யாணோ பண்ணா நீங் சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல
கண்டிப்பா தோழ எனக்கு அப்போ வயசு இல்ல தோழர் எங்க மம்மிக்கு வந்து மூணு பொட்ட புள்ளைங்க ஒ எங்க ம்மாக்கு மூணு பொட்ட புள்ளைங்க ஒரு தம்பி தோழர் அதுல பெரிய பொண்ணு நாந்தா என்ன வந்து ரொம்போ துடுக்கா இருந்தே நானு எல்லாரையு திட்டுவே திமுரா இருந்தனால கல்யாணொ பண்ணி வச் சு இவ அடங்கி போவா அப்டினு நெனைச்சு மேரேஜ் பண்ட்டாங்க தோழர் ஹலோ
புரியுது தெரிஞ்ச விஷ்யோந்தா கேட்ட
ம் அப்டிங்களா தோழர் இப்ப என்ன ரு ஹாஸ்டல்ல சாப்பாடு தோழர்
ஹாஸ்ப் ஹாஸ்டல்லலா நல்லா இருந்துதுங்க இப்ப இப்பல்லா நல்லா இருக்குறதில்ல தோழர்
ஏன் தோழர் நீங்களே எது குத்தாலு சாப்டுப்பீங்கன்னு சொன்னீங்க இப்பத்தா நீங்க ஏன்
ஏனா தோழ தோழர் மக்ரூனியு சேமியாவைய் யு சாப்ட்டா சா எறங்க மாட்டுது நேத்து லெமன் முந்தா நேத் து ஒரு லெமன் ரைசு மா செச்சிருந்தாங்க ரண்டு வாய்தா வச்ச நைட்டு எக் நாளு இட்லி சாப்ட்டு போயிட்டே கம்பெனிக்கு
ம்
ஆமா இன்னோரு விஷ்யோ இந்த இந்த பொண்ணுனால ஏ ஒர்க்கே கான்ஸ்டன் பண்ணமுல்ல ஸ் தோழே அந்தந்த அந்த பொண்ணு அந்த பொண் ஃபுல் டே நெனப்பதா இருக்கு எ ஒர்க்கல காமஸ்டே பண்ண முடில்ல போக்கஸ் பண்ண முடில்ல
இல்ல தோழர் தமிழ் பே இங்கிலீஷ் பேச கூடாது தோழர் பாயிண்ட் கம்மியாயிடு
ஓ இது
நெறைய இருக்கு இன்ட்ரி நா ஃபேமிலி பத்தி பேசலா எல்லாமே பேசலா ஜெனரல் நாலேஜ் பேசலா ஆனா இங்கிலீஷ் பேசக்கூடாது கெட்ட வார்த்த பேசக்கூடாது ஆ தோழர் தூய தமிழ்தா பேசனு தோழர்.
ஓ இது வேரைய தோழே ஓகேயாருக்கு நெறைய இருக்கு தோழர் நல்லா இருக்கு தோழர்
இது ஆன்லைன் பிச்னஸ் பிச்னஸ் சம்பாரிக்கணுனெச்சா இதுல சம்பாரிக்கிறாங்க தோழர்
நெறைய டாஸ்க் குடுப்பாங் கேள்வி பட்டே இதுல
அ நெறைய டாஸ்க்னா தோழர் இப்ப வந்து உங்கள்து இன்னு ஒரு ரெண்டு மூணு நாலு நாள் நம்ம நீங்க இன்னு நீங்க யார்கிட்டயு பேசுற டாஸ்க் முடிக்கல அதனால உங்கள்து நாலு நாள் எடுத் துப்பாங்க டாஸ்க்கு சரிங்களா நீங்க நாலு நாள்ல வந்து எல்லார் கிட்டே நீங்க அப் வி வர கால் பேசுங்க போற காலு நீங்க பேசிடுங்க முடிஞ்சிடு செரிங்களா அவங்க அமௌண்ட் சு காட்டிடுவாங்க ஆ டாஸ்க் உங்கள்து முடிஞ்சிச்சு அதுவே காட்டிடெனா உங்க அக்கவுண்ட்ல கேஷ் ஏறிடுங்க இப்ப எப்டி உங்களுக்கு சேல்ரி அக்கௌண்ட் இந்த சேலரி அக்கவுண்டுக்கு காட்டுற சில்து காட்றாங்களோ அதே போல மொபைல்ல காட்டிட்டு உங்க அக்கவுண்ட்ல எத்திருவாங்க நீங்க போய் எப்ப வேணா காசு க்கலா தோழர்
ம் சே சே தோழி
இது ஒரு பிசினஸ் தானே தோழர் டைம் இருக்கு ஆ ஒரு தொழிலாட்டோ தா இது சும்மா இது பேசுனா என்னன்னா ஆ லேடிஸ் வந்து முழு ம் வேல முடிச்ட்டு வேல மு முடிச்சுட்டு வந்து பேசுவோ நெனக்கிறோ ஆனா நாங்க வே ல எல்லா வுட்டுட்டு வந்து பேசின்ட்ருக்கன் நானு செரி எ ஃப்ரண்டு செரி தோழர் ரெண்டு பேரு மாத்தி மாத்தி கத் தினுக்குறோ தோழர் இதே வெளையா இருக்குறோ மேடி அப்டின்மிட்டு தோழர்
அப்போ
ஆ சொல்லுங்க தோழர்
இங்க ரூம்ல ஒரு அண்ணா இக்குறாங்க தோழர் பா அவங்க என்ன கலாச்சினே இருக்குறாங்க தோழர்
இன்னான்டு கலா அவரையு சேத்து விட்ருங்க தோழர்
அது எப்டி அவங்கட்ட நா அவங்களுக்கு வேல இருக்கு தோழர் அவங்க ப்ரோஃபெசர் அவங்களுக்கு நெறைய சம்பளோ வருது தோழர் இ இதல்லா வச்சு அப்புறமாட்டு சால்ட்டு வாட்டர் அவருக்கு சா கு காசுக்கு
அப்டிங்களா தோழ செரி அப்பனா அவங்க பண வரு நம்ம வேலப்பட்டவங்கதா
அ இந்த இந்த ரூம் மட்டு ரொம்பச் துங்க கலாய்க்கிறாங்க உனக்கு ஆ சா அப்டியே தெட்டி பேர் வாங்கி கொடுக்குற உன்ன லவ் பண்ற சோர் போட்றேன்னு சொல்ட்டு என்ன கலாய்க்கிறாங்க தோழர் நா என்ன பண்றது ஆ பாருங்க தோழ இந்த பக்கோ கலா க்குறாங்க
அப்டிங்களா தோழர் ம்
வர்ஷோ ஆய்டுச்சு தோழர் இப்டிலா பேசுனா எனக்கு புடிக்காது அவங்களுக்கு எ அவங்களுக்கு கல்யாணோ ஆயிச்சு அவங் பண்ண முட்ல நா பண்றே எ லவ்வர்காக
அப்டிங்களா தோழர் செரிங்க தோழர்
ப்பாருங்க தோழி செருப்பாலயே அச்சுக்கனுமா சொல்றாங்க
ஐயய்யயோ யே தோழ தோழர் நன்றி நன்றி உங்க தொலைபேசிக்கு பேசுனது ரொம்ப நன்றி மிக்க மீண்டும் சந்திப்போ மீண்டும் கால் தொலயிட்டு கொள்ளுவும் தோழர்
ஓகே தோழி நன்றி நன்றி உங்க உங்க உங்க வாய்ஸ் நல்லா இருந்ச்சுட்டு தோழி
கூட ரொம்ப சூப்பரா பேசுனீங்க தோழர் நல்லா பேசுனீங்க தோழர்
ம் சேரி தோழி விச்சிட்டா
ஆ அவ்ளதா தோழர் முஞ்சிச்சுனா